அண்ணா எப்டி இருக்கீங்க
ஏங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்காங்க
என்ன பண்ணிட்ருக்கீங்க ஆ சாப்ட்டாச்சுங்க
ம் ஓகே
நீங்க சாப்ட்டீங்ளா
மதியான்த்துக் சாப்டுத்தாங்க நைட்டுக்கு ஸ்நாக்ஸ் மாரி எதாச் சாப்ட்ருவே நா வந்து இதா ஃபோன் தா பாத்துட்டுந்தே
அ
செரி கொஞ்சோ நேர கழிச்சு சாப்பாட் நைட்டுக்கு ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சுட்டு அப்றமா ரெஸ்ட் எடுக்குணு
ம் ம் செரிங்க செரிங்க
ம் இன்னைக்குதா காலைலியே ஒரு ஆக்டர் எற்ந்தது தெரிஞ்சதுலர்ந்து கொஞ்சு சேடா இருக்கு
சேடா இருக்கா
ம் ம்
ம் ம்
எல்லா வயசாகாக எறந்து எறந்து போறாங்ளா
ஆமா
அவங்களாச்சு அத்தன் நாள் இருந்தாங்க
ஆமா ஆமா அதுவு உண்மதா
எனக்குல்லா எத்தன வயசுல நா எப்போ இருப்பே எப்ப போவன் தெர்ல
எல்லாத்துக்குமே இப்டித்தானே உங்களுக்குன் இல்ல
அப்போலா அவுங்க எவ்ளோ ஹெல்த்தியா சாப்ட்ருப்பாங்க
ம்
அவுங்களே அப்டின்னா நானா எந்த மூலைக்கி
அதா நாலா வந்து அ விவேக் எறந்தப்ப கொஞ்சே கஷ்டப்பட்ட
ம் அது கொரோனா பேட்ச்
இவுரு இப்ப கூட எடையில எறந்தாரே அவ்ர் பேர் என்ன
பாரதிராஜா
ஆஹ
ம் ஆ ஆமா ஆமா ஆமா அவருக்கு முக்கியமா அந்த சில்வர் கலர்ல பெயிண்ட்டடிப்பார் இல்லிங்ளா
அ
ரோபோ மாத்ரி
ஆம்மா
அ அதனாலதா அவருக்கு எதோ ஒடம்புல ப்ராப்ளம் வந்துட்டு எறந்துட்டாரா
ம் ஜான்டிஸ்ன்னு சொல்லிக்கிட்டாங்க
ஆமா அதனால் தா இந்த ப்ராப்ளமே வந்ததா
அ அ அதா நல்லாவே இருந்தாரா ஜான்டிஸ்ன்னு சொன்னாங்ளா அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இதாயிட்டாராம் விஜய்காந்த் பத்தியும் கொஞ்சம் ஒரு மாரி தான் இருந்தாராம் ஆமா அதுக்கு முன்ன ஜான்டிஸ் வந்தா அது எப்ப நல்லாவே இருப்போமா ஆனா எப்ப என்ன ஆகும்னே சொல்ல
ஆமா ஆமா ஆமா அது வர்றதே கண்டுபிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு போக போகதான் கண்ணு மஞ்சளா ஆகும் அப்புறம் ரெஸ்ட் ரூம்லா போற அப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தெரியும் அதெல்லாம் பார்த்து தான் கண்டே பிடிக்க முடியும்
அதுல டிசீஸ்லயே மோசமான டிசீஸ் வந்து அது
அதுதான் ஆமா ஆமா
நல்லாவே சரியாயிரும் ஆனா நல்லாவே இருப்பாங்க ஏதாச்சும் ஒண்ணு ஆயிரும்
உம் உம் அதுதான் வந்து அது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த ஓ பாஸிடிவ் பிளட் குரூப்பெலாம் இருக்கும் இருக்குறவங்களாம் இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்
அவங்களுக்குதான் ஈஸியா இருக்குமா ஈஸியா பரவுமா என்ன
அவுங்களுக்கு தான் நிறைய வரும்
உம் உம்
சீக்கிரத்துல வந்துரும் அது சொல்லவே வேண்டாம் எங்க சித்திக்கு அப்ப அப்படிதான் ஓ பாசிட்டிவ் ப்ளட் குருப்பு
உம்
அவங்களுக்கு மூணாவது குழந்தை பிறகுறப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கானதும் குழந்தைக்கும் ஆயிடுச்சி
ஆஹ்
அதனால உடனே டாக்டர் செமத்திட்டு ஃபீவர்லாம் வந்துரும் சீக்கிரமா இன்ஜெக்க்ஷன் போட்டுட்டு டேப்லெட் போட்டு ஃபாலோ பண்ணுங்க சுடு தண்ணியே குடிங்க பச்ச தண்ணி குடிக்கவே கூடாது அவங்களாம் ரொம் இதான் தண்ணி சுழ தண்ணி தான் குடிக்கணுமே
ஆஹ் ஆஹ் அந்த அந்த இது பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அதுதான் சாப்பிட சொல்லுவாங்க
அப்போ வந்து சொல்லுவாங்க ஆமா ஆமா உப்பு சாப்பிட கூடாது
உப்பு ஆமா உப்பு ஆமா
சுட சுட சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஆனா சுடு தண்ணி குடிக்கணும் செட்டாகும்
ச் ஒவ்வொருத்திங்க வந்து அப்படியே பருப்பு அந்த பச் பாசி பருப்பு அதை வேக வச்சு வச்சி கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு பூண்டு போட்டு அதுலயே கடைஞ்சுட்டோ உப்பு போடாம ஒண்ணும்ப் போடாம அப்படியே சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கீழா நெல்லி சாப்பிட்டா கொஞ்சம்
செரியாகும் ஆமா அது சரியாகும்ன்னு சொல்லுவாங்க அங்க எங்க பாட்டி வீட்டெல்லாம் கொஞ்சம் டவுன் டைப்பு அந்த சைடுலாம் அதெல்லாம் கிடைக்கிறதே டவுட்டு
உம் அதா அதுக்குன்னு ஆனா தனியா இந்த நாட்டு மருத்துவோ எல்லா இருக்கு அதெல்லா பண்ணாங்கன்னா ச சரி ஆகும் போல
உம் ஆமா ஆமா அது கொஞ்சோ அ கேர் எடுத்து செய்யணு இப்ப இருக்கற மக்களுக்கெல்லா எங்க டைமே இருக்கறதில்ல
ஆமா அந்த ஒரு தழை மாரி தருவாங்களா அது அரைச்சி கொஞ்சமா சூடுதண்ணியில கா வெது வெதுன்னு காய வச்சு ஒரு உருண்ட அளவுக்கு அதுல போட்டு அப்டியே குடிக்கணு காலையிலயு சாயங்காலத்துலயு
ம் ம்ஹ்
கொஞ்ச கொஞ்சமா க்யூர் ஆகு அப்டின்னு சொல்லறாங்க
எது
அது ஏதோ இதுதா நாட்டுக்குது அது என்ன தழன்னு தெர்லா ஆனா கீழா நெல்லி இருக்கு அது ஒண்ணு மட்டுந்தா தெரியு
ம் ம் கீழாநெல்லி தெரியு ம் நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கோ
அதா பசங்க அப்டின்னா ட்ரக்ஸ் இந்த மாரி எந்த பழக்கமு வச்சுக்க கூடாது இல்லைன்னா வந்து ரொம்ப அதிகமாயிரு
கேன்சல் ஆயிட்டு ஆப்போசிட் ஆயிடு
அம்மா
ம்
இது எவ்ளோ டிசீசு இந்த ஒரு மனுஷனுக்கு
கொரோனா வந்ததுக்கு அப்பறந்து எதுனாலு பயமா இருக்கு
அம்மா கொரோனா டைம்லதா ரொம்ப அவஸ்தப்பட்டாச்சு ஆம்மா
ம் அதுலே எங்க ரிலேஷன்லேயே ஒருத்தவங்க அதில அஃபெக்டாகியே எறந்துட்டாங்க
அது ஒவ்வொருத்தையு அப்பெல்லா இல்ல ஒரு இதுதா அப்டின்னு சொல்லி நெஜமா அப்டி அஃபெக்டாயிருச்சா என்னான்னு தெர்ல
இந்த யூமிட்டி பவர் கம்மியா இருந்தது அதுலே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு வெளிய போயிட்டு வந்ததெல்லா அவங்க பேர் இருங்க
ம்
அவங்க போயிட்டு வந்துட்டு செரியா குளிக்கலையா என்னன்னு தெரியல கொஞ்சோ சேஃபா இருந்திருகணு ணு அவங்க அத செரியா செய்யாம இவங்க வயசானவங்க செவன்டி இயர்ஸ் கிட்ட ஆயிட்டு இருந்தது கொஞ்சோ ஃபேட் ரொம்ப ஃபேட் கொஞ்சோல்லா இல்ல ரொம்வே ஃபேட்டு அவங்க உக்காந்தாங்கன்னா எழ முடியாது படுத்தாங்கன்னா படுத்துட்டே தா இருக்கணு அப்டியே படுத் த்த இடத்துலே தா ஆனா ரெஸ்ட் ரூம் போக மட்டு போயி்ட்டு வருவாங்க இந்த மாரி அஃபெக்ட் டா ஆனது என்ன ஆச்சுன்னா அவங்களால எழவு முடியல எதுமே பண்ண முடியல
ம் ம்
எப்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு பாருங்க அந்த வாசப்படியில அவங்க சைடா நடந்தாதா வெ ளிய வரவே முடியு
ஐயோ அவளோ வா
ஆமா அவ்ளோ கொஞ்சோ ஃபேட்டா இருப்பாங்க ரொம்பவே அப்டியே அவுங்க பேரங்களு அவங்க அப் பையனுமே புடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற்துக்கு அங்க வந்து போயி அவங்களுகெல்லா எதுவுமே ஆகல அத வயசானவங்களதா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொன்னதே அப்ப
ம் நமக்கு வந்து கொஞ்சோ இது நல்லாவே இருக் கு நம்ம கொஞ்சோ வயசுக்கு நம்ம இமியூன்டி பவர் அதிகமா இருக்கு அவங்களுக்கு கொஞ்சோ கம்மியா இருக்கனால சீக்கிரமா அஃபக் ஆயிடுச்சு போல
அவர் வேற யாருமே இல்லாம அந்த காரியல்லா செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க எரிச்சுதா ஆகணுன்டாங்க
ஆஹ
நேரா கூட்டிட்டு போயி வீட்டுக் கூட கூட்டிட் போல நாங்கல்லா என்ன பண்ணுவோ சொந்தக்காரல்லா வந்து பாத்து எல்லா செய்வாங்கல்ல
ஆமா
யாருமே இல்லாம தனியா கஷ்டப்பட்டாரு அவர் ரொம்ப புவர் ஃபேம்லி அப்றொ நாங் கலா என்ன பண்ணோ காசு அனுப்பி விட்டோ ஆளுக்கு எவ்ளோ முடியுதோ அவ்ளோ காசு செய்ங்க அப்டின்ட்டு ஏன்னா அங்க எடுக்கவே காஸ் கேட்டாங்க ஹாஸ்பட்டல்லேந்து
ஓ ஆ
இருவதாயிரொ குடுத்தாதா நாங்க தருவோ
ஆ
அப்றொ எல்லா முடிஞ்சளவுக்கு கொஞ்சக் கொஞ்சொ எல்லாரு அனுப்பி ஆ வாட்ஸப்ல ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டூ ஹெல்ப் பண்ணி எடுத்துக்கோங்க ஆம்புலன்ஸ்க்கு ஒரு காஸ் கேக்குறாங்களா அப்போ எல்லா வெச்சி செய்றானுங்க பொழக்கெற்த்துக்கு
ஐயோ ஆம்புலன்ஸுக்கு காசா
ஆமா ஆ இத்தனிக்கு அது கௌம்மெண்ட்டோட இதுதா அப்பய்மே அந்த மாரி பண்றாங்க அப்றோ அவுங்க எறக்கற்த்துக் முன்னாடியே மெடிசனே எடுத்துக்க மாட்டன் வேற ஒரே அ டொ நாங்கல்லா வீடியோ கால்லா பண்ணி பேசுணோ வாய டைட்டா புடிச்சிட்டு நா இருந்தனா ஏம் புள்ளைக்கி எக்ஸ்ட்ரா செலவு எனக்கு இருக்க விருப்பொ இல்லனு அவங்களே அவாய்ட் பண்ணியிட்டாங்க
ஐயையோ
டாக்டரு ரொம்ப திட்டிட்டாங்க
ம் ம் ஒவ்வொர்த்திங்க வந்து கொஞ்சொ வயசு ஆனாலுமே வாழணுங்குற ஒரு ஆச இருக்கு ஆனா ஒவ்வொருத்திங் வந்து நம்ம இருந்து என்னா அவ்வளோதா நம்ம
ஆமா ம் அவுங்க மட்டுந்தா இருந்தாங்க தாத்தா கடையாது அவரு எறந்து பதினஞ்சு வர்ஷொ ஆவுது
ம்
அதனால இவுங்களுக்கு
ஏ மாமா அப்டிதா வந்து ஃபஸ்ட்டே ஷுகர் இருக்குன் சொல்லிட்டாங்க ஆனா வந்து இந்த டேப்லெட்லா கரெக்ட்டா எடுத்துக்காம விட்டுட்டாங்க
அச்சச்சோ
அதுக்கப்றொ ரொம்பொ ஒரு மாரியாயி அது பண்ணதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல சேத்ததுக்கு கொஞ்சொ ரொம்போ ஒரு மாறியாவே இருந்தாரு நா டாக்டர்கிட்லா சொன்னாங்க அது அது பண்ணாலே கொஞ்சொ இதுதா அப்றொ எறந்துட்டாரு அவரு எறந்துட்டாரு
ஸ் ம் ம்
ம்
கிட்னி ஃபெய்லியரா
இல்ல இல்ல அவருக்கு எந்த பழக்கம்மே இல்ல இத்தனைக்கு அதா சுகருக்கு கரெக்ட்டா மாத்ர எடுக்காம
ஓ ஹொ ஓகே
அப்பைலேர்ந்தே ஸ்டாட்டிங்லேந்து மாத்ர அ எடுத்துகிட்டே இருந்தம்னா நல்லா இருந்துருக்கு
ம் ம் அதா ஒரு சிலரு அத புடிக்கற்து இல்ல மெடிசன் போ னுனாலே அவுங்க எதோ வேற எதோ நென்ச்சிக்கிறாங்க அந்த காலத்துல்லா நாட்டு மருந்தானே இது என்னா ஒரு ப்ராபளம் ன்னா எலய கசக்கி வாயில ஊத்தி வுட்ருவாங்க
ம் அந்த காலம் மாரி இந்த காலமு நனச்சுட்டாங்க போல
அதுக்குகே மாறி அரிசி ஃபாலோ பண்ணனு அதுவு கடயாது அது ரெண்டுத்தயு விட்டுட்டாலே இப்டிதா எனா உ
நல்லா மாத்தர போடாம இருக்குவு லாஸ்டா கொஞ்சோ ரொம்பவே உடம்புக்குறாம போயிடுது அப்புறமு நல்லா தா இருந்தாங்க ஹாஸ்பிடல் போய்ட்டு கூட்டிடலா வந்தோ கூட்டிட்டு வந்தோ யார்ட்டயோ எதோ சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்பறோ அப்டியே
உம் உம் அன் எக்ஸ்பெக்டட் டைம்ல தா எல்லாமே பண்ற
உம்
இந்த கடவுள் நமக்கு சோதன கொடுத்துற
அதா சரிங்க நமக்கான நேரோ முடிஞ்சது நம்ம அடுத்த
அ ஓகேங்க உம் ஒகே ஒகே